ஹலோ
கேக்குதாடி
கேக்குதா?
ரொம்பொ ஸ்லோவா கேக்குது
நீ எப் பேசறதா ரொம்ப ஸ்லோவா கேக்குது
நீ பேச அடுத்தது ஸ்லோவா கேக்குது ஹலோ பேசு ஆஹ் கேக்குது
என்னா பண்ற?
நானா நா சும்மாதா சொல்லு ஹலோ
ஹேபிட் இருக்கா எனக்கு பிக்கஸ்ட் ப்ராப்ளம் ஒன்னு இருக்கு எந்த ஒர்க் க்கு எடுத்தாலு செரி கொஞ்சோ நேர அப்பற பண்லா அப்டின்னு போஸ்ட்பான் பண்ணிட்டே இருப்பே அசைன்மெண்ட்டு படி டிக்றது எல்லா சின்ன விஷ்ய கூட லாஸ்ட் மினிட்ல தா நா ஸ்டார்ட் பண்ணுவே ஸ்டார்ட் பண்ணா ஈஸியா இருக்குனு தெரியு பட் பிரெயின் சம்மவ் அவாய்ட் பண்ணு
ஐயோ எனக்கு அப்டிதா சேம் நானு அஞ்சு நிமிஷ ரெஸ்ட்டுன்னு ஃபோன் எடுப்பே அப்றோ ரீ ரீல்ஸ்ல போய்ட்டா டூ ஹவர்ஸ் வேஸ்ட் ஆயிடு வொர்ஸ்ட்டு பார்ட் என்னனா ஒர்க் பெண்டிங் இருக்குனு மைண்ட்ல கில்டியா ஃபீலா ஃபீலா இருக் க்கு ரிலாக்ஷ் கூட பண்ண முடியாது பட் ஸ்டில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண மாட்டோ ஹியூமன் ப்ரைன்ஸ் ரொம்போ வியடா வியடு தா
ஆமா ஃப்ரீயா இருந்தாலு பீஸ் ஃபுல்லா என்ஜாய் பண்ண முடியாது பிகாஸ் பெண்டிங் ஒர்க் ஞாபகம வரு அப்ப பட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணா கூட மோட்டிவேஷன் வராது எஸ்பெஷலி எக்ஸாம் டைம்ல தா பீ இ இனிக்கி ஃபுல் ஸ்டடினு பிளான் பண்ணுவ டெஸ்க் கிளீன் பண்ணிட்டு டைன் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணிட்டு கடசில படிக்க மட்டு நடக்காது
அது ரொம்பவே கரெக்டா சொன்னே ப்ரிபரேஷன் பிகாஷ் பிகம்ஷ் அ பிக்கர் தென் ஆக்டுவலி ஷ்டடியிங் நா ஒரு டைம் எக்ஸாம்க்கு படிக்க உக்காந்தே ஃபஷ்ட் யூடூப்ல ஹவ் டூ ஷ்டடி எஃபக்டிவ் வீடியோ பாத்த அப்றோ ஸ்டெடி மோட்டிவேஷன் வீடியோ கடசில மோட்டிவேஷன் பாத்து டயர்ட் ஆகி போய் தூங்கிட்டே படிக்கல
அது நா தா போல ப்ரொடக்டிவிட்டி வீடியோஸ் பாத்து ப்ரொடக்டிவா ஃபீல் பண்ணுவோ பட் ஆக்சுவலி ஒர்க்ஸ் ஜஸீரோ தா பிரெய்ன்கு ஃபேக் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கெடக்கு நம்ம எஃபெக்ட் போடுறோனு ஃபீல் வரு பட் டாஸ்க் டச் கூட பண்ணியிருக்க மாட்டோ
கரெக்டா சொன்னே பிளஸ் லாஸ்டே ப்ஷர்கு எப்டி அடிக்ட் ஆகுனு தெரியல டெட் லைன்ஸ் க்ளோஸ் ஆனாதா சடனா எனர்ஜி வரு ஒரு நைட் ஃபுல்லா செமஸ்டருக்கு படிச்சு பாஸ் ஆயிருவோ அப்போ ப்ரைன் சி லாஸ் மேட் பாக்ஸ்னு நம்பிடு
அதா டேஞ்சரஸ் சைக்கிளு ஒன் ஒன் டைம் ஒர்க் ஆகிடுச்சுனா நெக்ஸ்ட் டைமு அதே ரிப்பீட் பண்ணுவோ பட் ஸ்ட்ரெஸ் லெவல் வேற லெவல்ல இருக்கு சம்மிஷன் ப்ரீவியஸ் நைட் ஃபுல்லா பேனிக் மோட் தா லேப்டாப் ஹேங் ஆகி டுமோ கரண்ட் போயிடுமோனு பயோ
ஆமா லாஸ்ட் மினிட்ல லாஸ்ட் மினிட்ல தா எல்லாமே அகென்ஸ்ட்டா நமக்கு நடக்கு போல ஃபீல் ஆகு ஒய்ஃபை ஸ்லோவாகு பிடிஎஃப் ஓப்பன் ஆகாது பெண்டிங் ஒர்க்கு பண்ணா யூனிவர்ஸ்ட் செல்ஃப் டெஸ்ட் பண்ணுற மாரி நம்மளுக்கு இருக்கு
உண்மதா செரி ஹானஸ்ட்டா ஒய் டு யூ திங்க் நம்ம ப்ரோக்ரஸ்டிமேட்ட பண்றோ
நான் திங்க் பண்றே சம்டைம்ஸ் டாஸ்க் பெருசா தெரியு பிரைன் பயந்துரு இது கஷ்டம் போல ரொம்ப டைம் எடுக்குனு நெனச்சுப்போ அவாய்ட் பண்ணிடுவோ இன்ஸ்டன்டு ஈஸியா டாபிங் திங்கிங் சூஸ் பண்ணுவோ ஃபோன் மியூசிக் சேட்டிங் ஸ்நாக்ஸ்னு போயிடு
சென்ஷ்தா அது ப்ரைன் கம்ஃபோர்ட் சீட் பண்ணுது ஹார்ட் டாஸ்க்கு எஃபக்ட் வேணு பட் க்ரோலிங் தா ஈஸியா இருக்கு நமக்கு இன்ஸ்டன் ஹாப்பினஸ் கெடைக்கு தீட்ஷ் ஒய் ஃபோன் டேஞ்சரஷ் டிஷ்ட்ராக்ஷன்
கரெக்டா சொன்னே ஒரு நோட்டிஃபிகேஷன் போது ஃபோக்கஸ் போயிடு ஜஸ்ட்டு செக் பண்ணிட்டு வந் வந்துலானு ஃபோன் ஓப்பன் பண்ணுவோ அப்புறோ ரேண்டமா ரீல்ஸ் பாத்து மீம்ஸ் பாத்து கமெண்ட் ஃபுல் ட்ரிப்பு தா
அப்புறோ டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டா போயிடு டென் மினிட்ஸ்ன்னு நெனச்சா ஒன் அவர் அப்டியே போயிடு அப்புறோ கில்ட் ஸ்டார்ட் ஆயிடு நா ஏ இப்டி இருக்கே அப்டின்னு செல்ஃப் ரோஸ் பண்ணுவோ
ஆமா கரெக்ட்டா சொன்ன நம்ம நம்மளே மோட்டிவேட் பண்ணுவோ ஃப்ரம் டுமாரோ நியூ லைஃப் டுமாரோ மார்னிங் ஃபைவ் ஏம் எழுந்துக்கணு எந்த டிஸ்ட்ராக்ஷனு இல்ல பட் நெக்ஸ்ட் டே அதே சேம் ஸ்டோரி
நாளைக்கு தா நாளைக்குன்ற ஒரு வேர்டு தா பிக் பிக்கஸ்ட் ஸ்கேமே ஃபியூச்சர் வேர்ஷன் ஆஃபர்ஸ் மேல நா ரொம்ப கான்ஃபிடென்ஸ் வச்சிருக்கே
ஆமா எக்சாடா சொன்னே ஃபியூச்சர் நம்ம செம்ம டிசிப்ளைன்டா இருப்போனு நெனைச்சிருப்போ பட் ஃபியூச்சர் நம்ம கூட சேம் லேசி பர்சன் தா
செரி எதாவது மெத்தட் ஒர்க் ஆச்சா ஒனக்கு
கொஞ்ச ஒர்க் ஆனா ஒரு ட்ரிக் இருக்கு ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணு மெத்தட் ஃபுல் டாஸ் பத்தி யோசிக்காம ஃபைவ் மினிட்ஸ் மட்டு ஸ்டார்ட் பண்ணு சூப்பர்வைசிலி ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணனா கொஞ்ச ஃப்ளோவா அதுவே தானா வந்துடு
ஓ அது நல்ல ஐடியா தா ஸ்டார்ட்டிங் தா ஹார்டர்ஸ் பாட் போல
எக்சாடா சொன்னே பிரைன்கு பிகினிங் தா பயப்படு ஒன்ஸ் மொமென்டம் வந்தா மேனேஜ் பண்ணிக்கு லெஷ் டாஷ்க் ஷ்மால் பீஸா டிவைட் பண்ணி படிச்சா ஈஸியா ஃபீல் ஆகு
நானு ஒரு ட்ரிக் ட்ரை பண்ணே ஃபோன் வேற ரூம்ல வச்சுறுவே இல்லனா கான்சன்ட்ரேஷன் போயிடு
ஸ்மார்ட்டா பண்ற அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட் என்விராய்மென்ட் ரொம்ப இம்பார்டன்ட் பெட் மேல ஒக்காந்து ஸ்டெடி பண்ண முடியாது தூக்கந்தா வரும்
உண்மதா பெட்டுக்கு பாடி ஆட்டோமேட்டிக்கா ஸ்லீப் மோட் போயிடு லைப்ரரி இல்ல ப்ராப்பரா ஒரு டேபிள் இருந்தா பெட்டர்
ஆமா ஆல்சோ ஃப்ரெண்ஷ் கூட படிக்குபோது கொஞ்ச அகௌண்டபிலிட்டியா இருக்கு தனியா இருந்தா ஈஸியா டிஸ்டாக் ஆயிடுவோ
சம் சம்ஒன் எல்ஸ் ஒர்க்கிங் பாத்தா நமக்கு கில்ட் வந்து ஒர்க் பண்ணுவோ
ஹியூமன் சைக்காலஜி மாதிரியா
ஃபைனலா என்ன லெசன்னா மோட்டிவேஷன் வெயிட் பண்ண யூஸ் இல்ல ஸ்டார்ட் பண்ணா தா மோட்டிவேஷன் வரும்போல
கரெக்டா சொன்னே ஆக்க்ஷன் தா ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷன்லா அதுக்கப்ற தான்
செரி இந்த டாபிக் பத்தி பேசிட்டே இருக்கோ
ஆமா
பட் நம்ம பெண்டிங் ஒர்க் இன்னு ஸ்டார்ட் பண்ணலயே
ஐயய்யோ கரெக்ட்டா சொன்னே ஸ்டார்ட் பண்ணிடலா இல்ல அகைன் நாளைக்கு பாத்துக்கலானு ஆயிடு
எக்ஸாம்கு ப்ரீவியஸ் நைட்டு சிச்சுவேஷன் எப்டி இருக்கு எனக்கு எவ்ரி செமஸ்டர் சேம் ஸ்டோரி தா இந்த டைம் இயர்லியா ஸ்டார்ட் பண்ணணுனு பிளான் பண்ணுவே பட் கடைசியில எக்ஸாம்கு முன்னாடி நைட் தா ஃபுல் சிலபஸ் ஓப்பன் பண்ணுவ
ஐயயோ கரெக்டா சொன்னே எனக்கும் அப்டிதா செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகும் போது செம்ம மோட்டிவேஷன் இருக்கு நியூ நோட் புக்ஸ் இருக்கு கலர்ஃபுல் பெ பென்னு பென்சிலு டைம் டேபிள் எல்லா ரெடி பண்ணுவோ டூ வீக்ஸ்க்கு அப்புறோ ரியாலிட்டி தா ஹிட் ஆகு அட்டனன்ஸ் சர்வே பண்றது அச்சீவ்மென்ட் ஆயிடு
எக்ஸாக்ட்லி அடவுன் எக்ஸாம் டைம் டேபிள் வந்தா தான் சப்ஜெக்ட் நேம்ஸ் ஞாபக வரு இதுவு நமக்கு இருக்கா அப்டின்னு ஒரு ஷா
கரெக்டா சொன்ன அப்புறோ குரூப் சேட் சடனா வந்து ஆக்டிவ் ஆயிடு ஹோல் செமஸ்டரு சைலண்டா இருந்தவங்க கூட இம்பார்ட்டன்ட் கொஷ்டின் யாருக்காவது தெரியுமா அப்டின்னு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க
அப்புறோ அந்த ஒரு ஃப்ரெண்டு கண்டிப்பா இருப்பான் எல்லார்க்கு டே ஈஸிடா நா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ட்டே அப்டின்னு சொல்லுவான் அவங்க மெசேஜ் பாத்த ஒடனே நம்ம கான்ஃபிடென்ஸ் பாதி போயிடு
ஆமா பட் ஆக்சுலா அவன் அவங்களும் பேனிக்லதா இருப்பாங்க எல்லாருமே சும்மா கான்ஃபிடெ இருக்கிற மாரி வெளிய நடிப்பாங்க பட் உள்ளுக்குள்ள எல்லாருக்மே பயம் இருக்கும்
நைட் ஸ்டடி ஸ்டாட் பண்ண ஃபஸ்ட்டு ட்வண்ட்டி மினிட்ஸ் செம ப்ரொடக்டிவா இருக்கு அப்புறோ சடன்லி பசி வந்துரு
கரெக்டா சொன்ன எக்ஸாம் நைட்ல தான் ஸ்நேக்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியொ சிப்ஸு டீ காஃபி எல்லாமே நம்ம அந்த டைம் படிக்க நமக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா ருக்கு
காஃபி குடிச்சிட்டு நைட் ஃபுல்லா தூங்காம இருக்கணு அப்டின் சொல்லுவோ
அப்றோ டூ ரெண்டு மணிக்கு மேல செமையா தூ தூக்கம் வந்ரு தூங்கிடுவோ
வஸ்ட்டு ஃபீலிங் என்ன தெரியுமா ஒரு சாப்டர் ஓப்பன் பண்ணும்போது இத க்ளாஸ்ல சார் ஆல்ரெடி தாட் பண்ணாரா அப்டின்ட்டு ரில் ரியலைசேஷன் பண்ணோ
அது ரொம்பவே செரிதான் என்டயர் செமஸ்டருமே என்ன பண்ணுனு செல்ஃப் ரிஃப்லக்ஷன் ஸ்டாட் ஆயிடும்
யூடியூப்ல ஒன் ஷாட் ரிவிஷன் வீடியோ தா லைவ் சேவரல்லா நம்ம ஸ்டுடெண்ஸ்கெலா
ஆமா ஃபை யூனிட்ஸ்கு டூ ஹவர்ஸ்ல முடிக்லானு னு ப்ரே பண்ணுவோ
அப்றோ ஹைலைட்டர் யூஸ் பண்ணா செம்ம இன்டெலிஜென்ட்டா ஃபீல் வரு ஈவென் தோ நத்திங் என்டர் ப்ரெய்ன்
ஆமா ஆஸ்தடிக் ஸ்டடியிங்கா இல்ல ஆக்சுவல் ஸ்டடியிங்கா
சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட் கால்ல
ஓகே பை
பை